ஹலோ
ஆ ப்ரோ கேக்குதுங்ளா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ ஒங்ளுக் கேக்குதுங்ளா
கேக்குது ப்ரோ கேக்குது
ப்றோ
என்ன ப்ரோ பண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு ப்ரோ சாப்ட்டாச்சு சாப்ட்டாச்சு
ம் ம் என்னிக்கி இப்டி லீவ் எப்டி போது பொழுது போதா எதா வெளிய கிளிய போனீங் வெளிய எது போனீங்ளா இல்ல வீ ட்லேதானா
வெளிய எங்கேயு போல ப்ரொ மதியொ மட்டு கடக்கி முட்ட வாங்க போனே ப்ரோ
முட்ட
ஹ மதியத்துக்கு ஒரு ஆ ஆஃப்ஆயில் ஆம்லட் இந்த மாரியாச்சு போட்டுக்லானு முட்டமட்டு வாங்க போனே
சேரி சேரிங்க ப்ரொ சேரிங்க ப்ரொ வெளிய எதும் பசங்க ஆ பச சங்களோட சேந்து வெளிய எது அந்த மாரி அங்கெது போற பிளான் இல்லயா அப்போ நாளைக்கி லீவுங்ளா ஒங்களுக்கு இல்ல நாளைக்கி ஒர்க்கா
ப்ரோ எனக்கு இந்த வீக்கு நைட் ஷிஃப்ட்டு ப்ரோ ஆமா ப்ரோ
சேரி சேரி சேரி ப்ரோ
அதனால டேயில சும்மா தா இக்குறே நெக்ஸ்ட் வீக் மறுபடியு டே ஷிஃப்ட்
சேரி சேரிங்க ப்ரோ சேரிங்க ப்ரோ எப்டி டூர்லா போவீங்ளா ப்ரோ பசங்களோட சேந்து எதாது அந்த மாரி எதாவ்து
ஆ போயிர்க்கே ப்ரோ போயிர்க்கே போயிர்க்கே போயிர்க்கே ப்ரோ இப்போ நா கேர்ளா லாஸ்ட்டா போய்ட்டு வந்தே ப்ரோ அதுக்கு போய்ட்டு எப்டி ஒன் இயர் கிட்ட இருக்கு அது லாங்கா போனதுனா அது போனு ம் அங்க பசங்களோட போனோ ப்ரோ எல்லா ட்ரெயின்ல தா போனோ
ஆ
அங்க ஃப்ரெண்டு மேரேஜ் பண்ணிருக்கா பொண்ணு வந்து பாத்தீங்ன்னா நம்ம ஏரியா
ஓகே பையே கேர்ளா பொண்ணு நம்ம ஏரியாவா
பையே நம்ம மாமாவூட்டு பையே பொண்ணு மட்டு கேர்ளா
ஓ பொண்ணு கேரளா பையே வந்து லோக்கல்
ஆ ஆமா ப்ரோ லோக்கல் அதனால அப்புறோ அவங்க வீட்டுக்கு போனோம் ப்ரோ எல்லாமே வரச் சொல்லியிருந்தாங்கன்ட்டு அப்புறோ ஃபேமிலியா எல்லாருமே போனோ பஸ்
சேரி சேரி ப்ரோ ஓ மொத்தமா போய்ட்டு அப்டியே ஒரு ட்ரிப்பு மாரியுபோன மாரி இருக்கு ஃபேமிலியா போய் பாத்துட்டு வந்த மாதிரியு இருக்கு
ஆஹ் அதேதா ப்ரோ அதேதா
உம்
நல்லாருன்ச்சு ப்ரோ அங்க பிளேஸ்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்க
சேரி சேரிங்க ப்ரோ சைரிங்க ப்ரோ நானு கேரளா போகணுனு ரொம்ப உம் ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருக்கே போ முடில
அப்டிங்களா ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ
அதா அதா சும்மா வீடியோல பாக்கும் போது அங்க பிளேஸஸ்ல்லா பாத்தா இந்த ஒரு இதுல பாதையில தண்ணி இருக்கு அதுல பஸ் போது பாத்திருக்கீங்ளா அது அப்புறோ அந்த போட்டு இது போட் ஹவுஸு
ஆமா ப்ரோ ஆமா ஆமா அது நீங்க இப்ப வீடியோல பாக்குறீங்களா ப்ரோ
ஆ ஆ ஆ
அதே சேம் தான் ப்ரோ அங்கேயு இருக் நான் கூட சரி போட்டோல வீடியோ பாக்க தா அப்டி இருக்கும் அப்டினு நினைச்சேன்
கொஞ்சோ எடிட் பண்ணி போட்ருப்பாங்கல
இல்ல இல்ல கொஞ்சம் நம்ம இல்ல ப்ரோ நம்ம நம்மளே ஒரு இப்ப நம்ம பேஸ்கட்ட வந்து போட்டோ எடுத்தோம்னா செல்பி எடுத்தா ஒரு மாரி இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா
போட்டோ நாம வந்து நேர்ல பார்த்தா ஒரு மாரி இருக்கும்ல அந்த மாரி அப்டிதான் நானும் நினைச்சேன் பட் ட் ஆனா அங்க எனக்கு நேர்ல பார்த்ததுமே நல்லாதான் இருக்கிற மாரி இருந்தது ப்ரோ எனக்கு அவ்ளோ ஒன்னும் டிஃப்ரண்ட் தெர்ல நல்லாவே இருந்துச்சு
ம் நான்ங்கட்டு சும்மா ஒடைக்கானல் கூட்டினா இப்ப நான் வேலை பாக்குற இடத்துல வந்து பக்கத்துல கொஞ்சம் தூர போனா அந்த அந்த கொடைக்கானல் கொஞ்ச தூறந்தான் ப்ரோ எங்களுக்கு பக்கத்துல இருந்து
அப்டிங்கலா சரி ஓகே ஓகே ஆ
சேர் சண்டே ஆனா சும்மா பொழுது போலேன்னா அப்டியே வண்டி எடுத்துட்டு போனோமா கொஞ்ச நேரத்துல போயிடலாம் சும்மா மேல மழையில ஏறி வோம் அது இல்லாம பசங்களோட போன கடைசியா பாண்டிச்சேரி போனேன் ப்ரோ அதுக்கடுத்து போல அப்பறோ அதுக்கப்பறம் நாங்க கு கோவா பிளான் போலான் பிளான் போட்டா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போ நாய ஒருத்தரையும் புடிக்க முடில அவன் பாட்டுக்கு அவன் வேலையில பிஸி ஆயிட்டாய்ங்க கேரளா தான் போகணும் அப்டின்ற ரொம்ப நாள்ளா யோசிச்சட்டுருக்கேன் ஒரு வாய்ப்புகள் அமைய மாட்டேக்குதுன்னும்
சரி ஓகே ப்ரோ அப்பறம் இப்ப உங்க டீம்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஒரு குரூப்பா வந்து ஒரு அஞ்சு பேர் சேரிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வெளி ளிய போகலாம்னு வந்து பிளான் பண்ணுவீங்க
ஆமா ஆமா
ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா போகவே மாட்டோம் நம்ம இருந்தாலும் பிளான் மட்டும் கரெக்டா பண்ணிட்டு இவன் யாரா ஒருத்தர் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நபளுக்கு வந்து வரன்னு சொல்ட்டு லாஸ்ட் மினிட்ல வர மாட்டேன்னு
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இது இ எல்லா குரூப்லயும் அந்த மாரி ஒரு ஆள் இருப்பாய்ங்க ப்ரோ ஆளு அந்த மாரி யாரும் இல்லைனா தான் அதிசயம்
ஆ ஓகே ப்ரோ ஓகே ஓகே
ஆ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஒரு ஒரு வாரத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து சும்மா பேச ஆம்பிச்சா அப்டியே அது ஒரு பிளானா போய்டே இருக்கும் அப் அப்பல்லா ஒன்னு சொல்ல மாட்டாய்ங்க கடைசில வந்துட்டு எங்க வீட்ல எதுவு சொல்ல மாட்றாங்கடா அமௌண்ட் இல்ல ஏ மச்சா எது பிளா அது இதுடா ஏ இத இவ்ளோ நாள் என்னடா வாய மூடிட்டு இருந்தியேடா அப்டின்ற மாரி இருக்கு ரெண்டு அப்டியே ரெண்டு கலந்துரு ஃப்ரோ
ஆம ஆமா ஆமா
அப்டி ரெண்டு கலண்டா அப்பறோ என்ன அப்டியே மொத்தமா அவ்ளோ தா சேரி இது அவ்ளோ இழுத்து மூடிறும் அந்த ஒரு பிளானே இழுத்து முடி போட்றோ தா அதுக்கடுத்து ஏன்னா ஒண்ணு விட்டுட்டு அப்டியே ஒண்ணு ஆ
ஓகே ஓகே இப்ப எங்க குரூப்ல பா்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருக்கோ ஃப்ரோ பசங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரு பாத்தீங்கன்னா என் பிளான சொதப்புறதுக்குனே ஒரு ரெண்டு பேரு இருப்பானுங்க ஃப்ரோ
சேரி சேரி ஃப்ரோ
இப்ப நா இங்க ஒரு எட நல்லா இருக்குண்டா அங்க போலா ஊட் டி போலா அப்டின் சொன்னமுனா வைங்களே அவ ஊட் டி என்னனா நம்ம பாண்டிச்சேரி போலானு அந்த ரெண்டு பேரு பேசுவானுங்க ஓகேங்களா இப்ப அந்த நாலு பேரு இருக்காங்கள ப்ரோ அந்த நாலு பேர் த்துல அந்த ரெண்டு பேரு பாத்தீங்கனா அந்த அமௌண்ட் பிரச்சனையா இருப்பானுங்க
ஆமா அந்த அமௌண்ட் பிரச்சனை யாருக்கு ம்
நாலா ஓகே எங்க இருந்தாலு ஓகே அப்டின்னுவானுங்க
அ அதேதா அதேதா ப்ரோ இதே மாரிதா எல்லா குரூப்லயு
ரெண்டு ரெண்டு தனித்தனியா இருக்காங்க ப்ரோ இவனுங்கள வச்சுக்கிட்டு எங்கேயு போகவு முட்ல
அதுதா ஒருத்தனுக்கு இப்ப எட ஒத்து வராது நம்ம பண்ற பிளான்னு இங்கேலா வேணாடா அது நல்லா இருக்காது நம்ம வேற எங்கேயாவ்து போலான்றது
ஆமா
இந்த அமௌண்ட்டு இருக்க ஒருத்தங்கெ இருப்பாங்கெ அப்பற எங்க நாலு ஓகேடா நா வரே அப்டின்ருப் இப்பவு அதே மாரி எல்லா குரூப்லயு இதே மார் ரிதா ப்ரோ ஒரு சில பேரு எதுனாலு ஓக்கேன்ட்ருவாங்கெ ம் ம் அதுதா அதுதா அதுதா பசங்கனாலே இப்டிதானே ஒருஷத்து இந்த அமௌண்ட்டு பிரச்சன சொல்லுவா பாருங்க அவன தா ஏத்துக்கவே முடியாது
எப்டி ப்ரோ
அமௌண்டு அமௌண்ட்டு சொல்லுவாங்கெல்ல அமௌண்ட்டு இல்ல வர்ல மச்சா அப்டின்னுவாங்கெ ஏய் வந்து தொலடா நாங்களாது எதா ஷேர் பண்ணி பாத்துக்குறோ ஆ அப்டி சொன்னா கூட பரவால்ல அப் ப்பற அவ வரமாட்டேங்கிறதுக்கு அது ஒரு ரீசனா சொல்லுவா சேரி வா டா நாங்களா சமாளுச்சுக்கலா போலானா இல்ல மச்சா அது எப்புட்றா மொத்தமா ஒன்னுமே இல்லா மா அது ஒரு மாரி சங்கட்டமா இருக்குண்டா அப்டின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரண சொல்லுவா ஆ டேரக்டா வல்லைன் சொல்லிட்டா கூட நாங்க புரிஞ்சுப்போம்டா நாங்களு அமௌண்ட் போட்டு கூட்டு போற் றோ சொன்னா கூட நீ ஒரு காரண சொல்ற பாரு இல்லடா மச்சா மொத்தமா சுத்தமா இல்லாம வந்தா எப்புட்றா ஒரு மாரி சங்கடமா இருக் குண்டா எனக்கு வ கரெக்டா இருக்காதுடா அப்டி சேரி அப்ப நீ கொஞ்ச மட் டு கொண்டு வாடா ஒ செலவுக்கு மட்டு கொண்டு வாடா டூரு டிரிப்புக்குள்ள காசுலா நாங்க பாத்துக்குறோ அப்டின் சொன்னாலு அது கரெக்டா இருக்காதுடா இதுக்கு நீ வரலைன் நேரா மூஞ்சில சொல்லிட்டு போய்ட்றா
இல்ல எனக்கு வேற ஒரு வேலக்குது நீங்க போயிட்டு வாங்கன் சொல்லி
அப்டி சொல்லிட்டு நா உங்கள விட்டுட்டு வேற எதாவ்து பிளான் பண்லா இல்ல பிளானயாவ்து நம்ம போடாம இருக்கலா
ஆமாம்மா
பிளான் போடும் போதெல்லா வாய மூடிட்டு வந்துட்டு கடைசில வந்து இப்டியே மாத்தி மாத்தி பேசுறியேடா அப்டின்னு வர் தேதா போ
இதுல என்னனா ஒருத்த ஒரு பிளேஸ் ஆல்ரெடி போயிருப்பா
ஆமாம்மா
இன்னொருத்த வந்து அந்த பிளேஸ்சுக்கு போயிருக்க மாட்டா ஆனா போகாதவனு‌ இங்கெ தா போணுணுவா
அதா அதா
ஆனா வந்து போனவ அங்கெல்லா நா வர்ல நாலா வர முடியாது நா ஆல்ரெடி போயிட்டு வந்ட் டே மறுபடியு அதே எடத்து செலவு பண்ணிட்டு போக முடியாது அப்டின்பா
இப்ப மூவி மூவிக்கு போறதே பாத்தீங்கனா இப்டித்தா இருக்கு ஏதாவது ரெண்டு படம் ரிலீஸ் ஆனா ஒருத்தே வந்து முன்னாடியே போய் பாத்துட்டு வந்துருவா வாடா போலாம்டா எல்லாரு பிளான் பண்ணிருக்காங்க நா பாத்துட்டு வன்டேடா நா வரல வேணா அந்த படத்தை அந்த படத்துக்கு போவோ எல்லாரு இது போலானு சொல்றாங்கடா இல்லடா அப்ப நீங்க போய்ட்டு வாங்க அப்டின்ற மாரி பேசுவாங்க ஏன்னா ஒரு படோ எல்லா மொத்தமா போய் பாக்குற என்ஜாய் மட்டு தனியா போய் பாக்குறது ஒன்னாட வந்தீங்கன்னா போய் ஒரு நாள் பாத்துட்டு வரலானா வர மாட்டாங்க
அதேதா ஃப்ரோ இவனுங்கல்லா சேந்து ஒரு படத்துக்கு இழுத்துட்டு போனா கூட பெரிய தலவலி ஃப்ரோ
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரோ பசங்களுகுள்ள பசங்க குரூப்னாலே எல்லாரு ஒரு விதமா இருப்பாய்ங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆளோட இந்த செலவழிக்கிறதுல பாத்தீங்கன்னா ஆளே காசே இல்லைனுவா
அதேதா அதேதா
கூட்டிட்டு வெளிய சுத்துவா நல்லா
ஆமா அந்த மாரிலா செலவு பண்ணுவாங்க ஆனா பசங்களுக்கு எதுவு செலவு பண்ண
பசங்களுக்கு எடுக்க மாட்டாய்ங்க சில பேர் அதுல ரொம்ப குளோஸ்சஸ் அப்டிருக்க மாட்டாங்க ரேரர்ஸ்டு தா சில பேர் காசு வச்சு க்கிட்டே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஃப்ரோ அது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாய்ங்க ஏதாவது ஒரு இதுல வந்து நம்மளோட வந்து ஒட்டிப்பாங்க
அதேதா ஃப்ரோ
ஆ அவுங்க என்ன பண்ணுவாய்ங்க அப்டியே வந்து ஒட்டிப்பாங்க அப்டியே நம்மல்லா அமௌண்ட் குடுக்குற வரைக்கு அப்டியே பாத்துட்டு நிப் ப்பாய்ங்க ஏதாவது ஒன்னு சொல்லனுனா அப்டியே எதுவுமே அப்டியே அப்டியே அமைதியா இருந்துருவாய்ங்க
செரி ஓகே அப்டின்ட்டு
ஆ ஆ நம்மளு செரி வந்டான் வேற என்ன பண்றது கேக்குறக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாருக்கு செரி போய்ட்டு போகுது போட்டு உடுத்துறவோ அப்டின் குடுத்துறது ஒரு தடவ ரெண்டு தடவ பண்லா இது இல்ல ஃப்ரோ நம்ளுக்கு செரி உடம்பெல்லா அந்த அளவுக்கு பெருசாவால்ல ஃப்ரோ ஒல்லியா தாருப்பே அதனால நம்ம சாப்டு நல்லா ஒடம்பு ஏத்தணுனு மைன் சொட்டு தா இருக்கே தவிர டயட்லல்லா இல்ல நா நல்லா சாப்டதா செய்வே ஆனா ஒடம்ப மட்டு ஏற மாட்டேங்குது ஃப்ரோ ஜிம்முக்கு போன்னு சொன்னாய்ங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
ஆ
அது எங்கடா போறது இருக்கிற வேலைல அது போறக்கறனம் ஐய்யயோ அது போனா ஒரு கரெக்டா இருக் கனும் போணு வரணும் நம்மளுக்கு எங்கங்க ஒரு மாரி ருக்குற வேலைல கொஞ்சோ சில நேரங்கள் செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரோ இல்லைனா போலான்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தே
ஆ
அப்றோ அதும் போல நம்ளுக்கு ஒடம்பு ஏற மாட்டேக்குதுன்னு தா கவலையாருக்கே தவிர டயட்டுக்குல்லா போல ஃப்ரோ
சேரி ஓகே ஃப்ரோ ஓகே ஓகே இல்ல ஒரு சிலவங்கல்லா பாத்தீங்ன்னா டயட்டு டீ காஃபி மட்டு இப்போதைக்கு குடிக்குறது இல்ல ஃப்ரோ அப்டி ஒரு பிளான்ல தா இப்ப குடிக்காமருக்கே
நல்ல விஷயந்தா ப்ரோ நானா டீ குடிச்சே வளந்துட்ருக்கே நெனைக்கிறே ஃப்ரோ ஒரு நாளைக்கு ஆறு ஏழு டீ குடிச்சாத்தா எனக்கு அன்னைக்கு நாளே நல்லா போகாது
அப்டிங்களா நா ஒரு ரெண்டு டீ தா குடிச்சிட்டுருந்தே இப்ப அதயுமே கட் பண்ட்டே ப்ரோ
டீ காபி குடிக்கிறத குறைக்கிறது நல்லது ப்ரோ சுகர கம்மி பண்றது நல்லது மொத்தமாவே சுகர் நெறைய சாப்பிட்றது கம்மி பண்றது நல் ம்
ட்ட ஐட்டோ இதெல்லா கொஞ்சோ கம்மி பண்டே ப்ரோ இப்பலா அதிகமா சாப்
ம் நல்ல விஷயோ ப்ரோ அந்த மாதிரி எதுனா ஒன்னு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்றது நல்லது நம்ம ஹெல்த்லயு கொஞ்சோ கான்ஷியஸா இருக்கிறது நல்லது
அதா ப்ரோ அதா அப்டிதா போயிட்டு இருக்கே ஃபுட்டுமே லிமிட் தா ப்ரோ ஃபுட்டுமே கம்மி தா சாப்பிடுவே காலைல ஒரு மூணு இட்லி சாப்பிடுவே ஆமா ப்ரோ ஆமா மதியதுக்கு கொஞ்சோ ரைசு நைட்டுக்கு சப்பாத்தி தோச அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு தோச இல்ல மூணு சப்பத்தி அந்த மாதிரி சாப்
பரவாயில்ல பரவாயில்ல நா ஆனா அப்டிலா இல்ல ப்ரோ அதெல்லா புடிச்ச சாப் பாடுன்னா நறைய பிடிக்கலன்னா கொஞ்சோண்டு அவ்ள தா அப்டி புடிக்கலையா லைட் லைட்டா சாப்ட்டுட்டு டீ குடிக்க போயிருவே போய் டீ சாப்டுட்டு
டீதா மெயினுன்றீங்களா
ஆ ஆமா நானு ஃப்ரெண்டு தங்கிருக்கோ வேல பாக்ற எடத்துல அப்டியே ரெண்டு பேருமே அப்டியே பழகிட்டோ டீ குடிச்சிக்கிட்டே சுத்திக்கிட்டே பழகிட்டோ
சேரி விடுங்க ப்ரோ என்னா பழகுன்னது ஒன்னும்
அதுதா மாத்த முடியல ப்ரோ நெனைச்சாலு அப்டியே பழகிருச்சு சேரி நாங்களு போற போக்குல போட் இப்ப எவ்ளோ நாள் தா பாப்போ அப்டின்னு விட்டாச்சு
சேரி ப்ரோ ஓகே ஓகே அப்ப இப்ப டீ எது சாப்ட போலயா டைம் ஆச்சு மணி நாளு மணி ஆச்சு
இல்ல ப்ரோ இந்தா போறே அஞ்சு அப்ப ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு மேல ப்ரோ
அப்டிங்களா
ஆ ஒரு அஞ்சற டு ஆறுக்கு போவோ போயிட்டு வந்துட்டோம்னா கொஞ்ச நேரோ சும்மா ஃபோன் யூஸ் பண்றது சாய்ந்தரோ அப்டியே சாப்ட போக கரக்டா இருக்குமா ஒரு எயிட்டுக்கு எட்டுக்கு மேலா அப்டியே கரெக்டா அந்த மாதிரி
சேரி ப்ரோ சேரி ப்ரோ சேரி பாக்கலா ஓகே